ஆஹ் இருக்கேன் ம் நல்லா இருக்கேன் தோழி சாப்பிட்டீங்களா
சாப்பிட்டேன் தோழி நீங்க
ம் சாப்பிட்டாச்சு தோழி உங்க ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு
வெயில் ஜாஸ்தியாதான் இருக்கு தோழி ரொம்ப அதிகமாக இருக்கு ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாலை நேரம்
ஆமா தோழி எல்லா எடத்துலயும் மழைதான் போல தோழி
இப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு திரும்ப நேத்துல இருந்து இன்னைக்கு தி நேத்தெல்லா ரொம்ப வெயில் தோழி இன்னைக்கு கூட சரியான வெயில் தோழி ஒரு பாய் ஒன்பது மணி ஆய்ட் ட்டாலே துணி தொவைக்க முடியல தோழி வெயில் ஜாஸ்தி ஆயிடுதா அதுக்கு மேல்பட்டு துணி தொவைக் எங்கடா அப்டின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு மணி இன்னமு கம்மியா தா ஆகு து ஆனா வெயில் தா ஜாஸ்தியா இருக்கு அதனாலயே வெயில் ஜாஸ்தியா வந்துச்சுன்ட்டு துணி தொவைக்காம அப்படியே விட்டுட்டே
ஆமா தோழி இப்ப எங்க இடத்துல கூட கிளைமேட்டிப்ப நேத் த்லா செம்ம மழ அப்ப துணி எப்படி தொவைக்கற்து அப்டின்னு யோச்சுநிந்தோ இன்னைக்கு ஃபுல்லா செம்ம வெயிலு துணிய தொய் தொய்க்கணுமா அப்டின் தோனுது
ஆ அது தொவுச்சு அது போய் காய வச்சுட்டு வரதுக்காட்டி கண்ணெல்லா இருட்டாயி டயர்டாயிருது தோழி ஆ வந்தோனே ஒரு மாரி மயக்கமா இருக்க மாரி இருக்கு நம்மோ எப்டி சொல்றது எங்கேயோ காடு கடந்து மழ கடந்து போயிட்டு வந்த மாரி ஒரு டயார்டு அதனாலயே இன்னிக்கு துணி தொவ்கல தோழி நானு காலையில வெயில பாத் த்த ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதுக்கு மேல தொவுச்சு காய போட்டு அலசி காய போட்டு வர்றதுக்கட்டிய டயார்ட் ஆயிடு உக்காருவோமே ஆமா ஒன்பது மணிக்கு டிஃபன் எல்லா சாப்ட்டு பனுக்கு எல்லாமே பாத்துட்டு ஒன்பது மணிக்கு மேலே துணிய ஊற வச்சு அது கொஞ்ச நேர ஊரு டு நினைப்போ சரி ஒரு பத்து மணிக்கு உட்காஞ்சா கடகட ஒன்னவர்ல தோச்சி போட்டு வந்தலான் நெனப் போ ஆனா அந்த வெயில பாக் கும்போது ஐய்யய்யோ அப்டின்ற மாரி கஷ்டமா இருக்கு
ஆமா போயிட்டு கான்
லீவ் கிடைக்கதாவு ஒரு நாள் லீவ் எடுக்கறாரா பொறுமையா வந்தாதா என் நா என்ன அவ்ள அவசர காலையில் ஏழு ஆறுக்குலா வந்துர்றாரு ஒரு நாள் பர்மிஷன் வரட் ட்டு இல்ல ஒரு நாள் லீவ்ல இருக்கட்டு நாங்களாவது கொஞ்ச சந்தோஷமா இருப்போ
உ
அவர் வேலய அவர் கரெக்ட்டா செய்றாரு
ஓகே ஓகே ம் இப்ப நம்ப போயிட்டு துணி தொவச்சு போட்டு வர்தா மாட்டியு உள்ள அதனாலயே லைட்டு போட்டு போறத்தா இருக்கு வந்து எதெல்லா இ சிகுர்த்தா இருக்கு
ஆ நீங்க எப்டி தோழி மாடி மேல துணி காயப்போடுவீங்களா இல்ல கீழ வெளிய வராண்டா ஆ அது அந்த வெட்ட வெளிச்சத்துல நம்மளுக்கு அந்த கண் பார்வைக்கி ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணு கூசுது கண்ணே தொறக்க முடில ம் அது அந்த துணியெல்லா காயப்போட்டு வந்து சமைக்கிற மாரியா இருக்கு அதோட படுத்தர்லாம் போல இருக்குது
ஆமா இப்ப நம்ம எப்டி சொ துணி காய வச்சாலே வந்து படுக்கணு அப்டின்னுதா தோணுது
ஆ அவ்ளோ டை இப்ப நம்போ ஒருத்தர் தொவைக்கிறோ ஒருத்தர் காய வச்சுர்றாங்கன்னா நம்பளுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல நம்ம தொவச்சு போட்டு அழக கடகடன்னு வந்து எதோ ஒண்ணு சம ச்சுட்டோ இல்ல எதோ ஒன்ன குடிச்சிட்டு கடகடன்னு சமையல் வேலைய பாக்கலா நம்பளே எல்லாமே செய்யறதுனால கஷ்டமா இருக்கு அப்பெல்லா ஒருத்தர் தொவச்சா ஒருத்தர் அலசுவாங்க ஒரு த்தர் காய போடுவாங்க
இப்ப அப்டி யாரு இருக்கா ஃபஸ்ட்டு அ ப்றோ வந்து அவங்க வீட்ல அவங்க தங்கச்சி அவங்க மாமியா மாம்
அத விட ஆத்துல உக்காஞ்சு தொவிப்பாங்க தோழி எல்லாரு கும்பலா பேசிக்கிட்டு தொவிக்கிற கஷ் டமே தெரியாது. அப்டியே முள்ளு மேல அங்கங்க காய போட்டு போயிடுவாங்க
அங்க அல்ச வேண்டிய வேலையே இல்ல தோழி தண்ணிலயே அல்ச வேண்டிய வேலையே இல்ல
ஆ தண்ணிலயே போட்டமா முட்ஞ்சி போச்சு நல்லா ஜாலியா பேசிட்டே தொவிப்பாங்க தொவிக்கிறதே தெரியாது இப்ப எ ட்டு ஒம்பதுக்கெல்லா வெயில் வந்துரவு எங்கடா துணி தொவிக்கிறது அப்டின்ற மாரி ஆயிடுது
அப்ப நாங்க போவோ காவா காவால்லா இருக்குன்னு சொல்வாங்கல்ல அங்கல்லா போய்ட்டு துணி தொவச்சுட்டு அங்கயே குளிச்சுட்டு அந்த மாரி ஒரு இ ப்ப யார் அப்டி இருக்கா வ எல்லாமே மாறிருது இல்ல
ஆமா நீங்க ரொம்ப கிராமமா தோழி?
ஆமா தோழி.
ஆ செரி செரி செரி நாங்க சென்னையில இருக்கோமா எங்களுக்கு அதனால அதல்லா தெரியில இந்த ஏரி கிராமோ இதெல்லா நா ஒரு வாட்டி ஊருக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊருக்கு போயிருந்த அங்கதா பாத்த இதெல்லா இந்த கும்பலா கொஞ்ச துணி தொவைக்கிறது கத பேஸ்றது அவங்க அந்த துன் தண்ணியில குளிக்கிறது அந்த மண்ண எடுத்து அப்டியே தேச்சுக்கிட்டு இட்டு அப்டியே குளிக்கிறாங்க மஞ்சள போட்டு குளிச்சுட்டு சோப்புக்கு இப்ப எதுவுமே எடுத்துட்டு வர மாட்டேறாங்க ஒருப் பாவாட ஒண்ணு ஒரு டவல் ஒண்ணு எடுத்துட்டு அப்டியே கட்டிட்டு போயிடுறாங்க
ஆமா தோழி
அந் இப்பெல்லா எங்க பாவாட கட்டினு போனா பாப்பாங்களா
ஆமா
அஅ அப்பல்லாம் பாக்க அவங்க குளிச்சிட்டு போறாங்களா இவங்க பாட்டு ஒரு பக்கோ போவாங் ளா ஆம்பளைங்க பாட்டு அவங்க ஒரு பக்கோ போவாங்க இப்ப நம்ம பின்னாடியே வருவாங்க
ஆமா தோழி அப்ப வேற மாரி இருந்துச் இருச்சு அப்டியேதா அந்தான்ட சைடு போயிடுவாங்க இனான் சைடு வரவே மாட்டாங்க
ஆ இப்ப நம்ம எங்க இருக்குறோமோ அங்கதா வராங்
ஆமா
இங்க நமுக் தொவைக்கிறது குளிக்கிறது நமக்கு ஒரு மாரி அச்சமா இருக்குது அந்த மாரிதா பண்றாங்க என்ன பண்றது அதனால முன்ன இருந்த காலோ மாரில்லா நம்ம இருந்தோன்னா நம்ம அப்பல்லா பொடவதாக் கட்டுவாங்க தாவணிதா கட்டுவாங்க இப்ப நம்மள சொல்லுங்க அதல்லா நம்ம பண்றோமா நம்மளு மாறிட்டோ
இப்ப ஆனா கேள்ஸ் எல்லாருமே அவங்க அவங்க விருப்பத்தின் படிதான ட்ரெஸ் எல்லா பண்றாங்க
அதனாலதா ரொம்ப கெட்டு போயிடுச்சு அப்டின்ற மாரிதான சொல்றாங்க
போச்சே
நம்மளே அவங்களுக்கு ஒரு வழி குடுக்குறப்
ஆமா ஆமா தோழி இப்ப நடிகர் மட்டுந்தா அந்த துணி இப்ப நடிகர் மட்டுந்தாஅந்த துணி போடுறாங்கன் நெனச் ட்டுனா
இப்ப அவங்க ஃபஸ்ட்டுல்லா நடிக்கிறத பாத்தா அப்டியே ஆனு பாப்பாங்க டீவிய இப்பெல்லா யாராவது டிவி பாக்குறாங்களா செல்லு இருந்தா போது அதுல வறதுதா இதுலயே வந்துரு தே அப்படியும் எதுவும் இல் இன்ரஸ்டா பாக்றதில்ல அதா நம்ப லா பொண்ணுங்கள கவர்ச்சிய நல்லா கண்ணுக்கு அழகா பாக்கறமே அப்புறம் என்ன.
ஆமா ஏனா அப்போ வந்து எப்டி போணும். கிடையாது டிவி மட்டும் தா
ஆ
ஃபர்ஸ்ட்டு ஒரு டிவி தா இருக்குமா தோழி ஒரு தெருவுக்
ஆமா தோழி அதுவும் வசதியா இருக்கவங்க வீட்லதா ஒரு டிவி இருக்கும் அந்த வீட்ல தா எல்லாரும் போயி நால்ல பத்து பைசா அப்டி குடுத்துட்டு டிவி பாப்பாங்க. இப்ப வீட்டுக்கு நாலு டிவி வச்சிருக்காங்க.
ஆமா தோழி
ஆ உனக்கு வேண்ண நீ உ ரூம்ல பாத்துக்கோ எனக்கு வேண்ண நா எ ரூம்ல பாத்துக்கறேன்.
ஆமா ஆமா
ஒரு படம் பாக்கணுனா நால்னா பத்து பைசா அப்டி குடு ப்பாங்க குடுத்து பாப்பாங்க. இப்பல்லா எங்க. படம் பாக்கணுனாலே படமா வேணா வேணா வேற ஏதாவது மாத்து. எனக்கு புடிச்சத எனக்கு வை உனக்கு புடிச்சத உனக் வை அப்டின்றாங்க.
ஃபோனு
ஆமா த் தோழி ஃபோனு ஃபோனு ஃபோனு ஃபோன்ல தா எல்லாமே வந்துடுது அதனால ஃபோன் தா.
நாங்க அந்த மாரி இப்ப எப்டி சொல்ற இப்ப நம்பள மாரி ஆள்லே போடறாங்களா இப்போ. அதா அந்த கிரீம் எல்லா தடவி
காலம் மாறிடுச்சி ஆ காலம் ரொம்ப மாறிடுச்சி
ஆமா
பண இருந்தா போதும் எல்லாரும் எல்லாமே செ செய்லா
ஆமா தோழி
ம்ம்ம்
ஆனா இப்ப அதே மேரி தானே பண்றாங்க எல்லாருமே.
ஆமா என் கிட்ட பண இருக்கா நா எல்லாமே செஞ்சிப்பே. அவ்ளதா அப்ப வந்து இது இதுதா செய்யணும் இப்போ ஒரு இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா கிராமத்துல. திட்டுவாங்க கிராம பஞ்சாயத்து வைப்பாங்க. அந்த மாரில்லா பண்ணுவாங்க கிராமத்துக்குள்ள இந்த மாரி டிரெஸ்ல்லா போட் டு வரக் கூடாது எல்லாரு சேலனா சேலதா கட்டண் தாவாணினா தாவாணிதா போடுணு இப்ப எங்க அப்டிலா இருக்கு
ம்
ஊர் தலைவரே போனாலு அதுங்க எது அவர் எதிர்க்கவே அப்டியே போவாங்க
ஆமா ஆமா
இப்ப அப்பல்லா ஊர் தலைவர் போறாரு ன்னா ஐயோ தலைவர் போறாரு அவர் போனதுக்கு அப்புறோ நம்ப போலான் வாங் க இப்பல்லா அப்டி எங்க இருக்கு
நீ யாரோ நா யாரோ அப்டின் இருக்
ஆமா அவுங்குளு அந்த ஓட்டு போற டைம்ல அந்த டைம்லதா அவுங்குளு வந்து கேக்கறாங்க செய்றாங்க இவுங்குளு அதுக்கேத்த மாரி இருக்காங்க அவ்ளதா சமச்சாச்சா தோழி
இல்ல தோழி
இனிமேல்தா சமைக்கணுமா
ஆமா தோழி
சேரி சேரி தோழி சேரி மதிய உணவு செஞ்சு சாப்புடுங்க மணி ஆயிடுச்சு நல்லா ஆரோக்யமா சாப்புடுங்க
செரிங்க தோழி எப்பயுமே நாங்க எங்கேதா சாப்புடுவோ கெவுரு
ஆ ஆ நா கூட வாரத்துல ரெண்டு நாள் ராகி கலி கூளு இதெல்லா செஞ்சுருவ தோழி ஏன்னா நம்ப இப்ப ஆடி மாசோ வேற பொறக்க போது
கட்டியாயிருது தோழி கல் களி மாரி அத எப்டி செய்யிருதுன் எனக்கு தெர்ல
ராகி
கஞ்சி செய்வா ங்கள ஒரு தண்ணி பால் ஊத்தி
ஆமா ஆமா தோழி கூழ் மாரினா எனக்கு புரியில சக்கர போடுறதா இல்ல
சக்கர போறதா தோழி அதல்லா இல்ல சக்கர போட்டு நம்ம எப்பயுமே செய் இது ஆமா தோழி
அது வந்து நீங்க ஒரு கப்பு போட்றீங்கனா ஒரு மூணு கப்பு தண்ணி வக்கெணு தோழி அது ஏனா வேக வேக க ட்டியாய்கிட்டே வரு நம்ப கலக்க கலக்க கொஞ்ச தண்ணி கூட வச்சீங்கனா அது தண்ணியாவே இருக்கு நம்ம கெ ட்டியா கலக்குறதுனால அது அ ப்டே எப்டி சொல்றது தண்ணி கம்மியா வக்கிறதுனால ரொம்ப கெட்டியாயிடுது குடிக்க முடியாது ஆ அது கொஞ்சம் மீடியமா இருக்கும் போதே நீங் க ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி கொஞ்ச கூட வைங்க
ஓகே தோழி
பதா‌ குடிக்கவு நல்லாருக்கு இப்ப மிச்சம் மீந்துருச்சுனா கூட நம்ப அப்பறமேட்டு சூடு பண்ணி குடுச்சா கூட கொஞ் தண்ணியா இருந்தாதா கொஞ்ச சூடு பண்ணி குடிக்க முடியு
ம்ஹும்
ஆ அதனால கொஞ்ச தண்ணியா வச்சுட்டீங்னா கொஞ்ச நல்லாருக்கு
அதா தோழி நாங்க செஞ்சோ ஆனா நெறைய வாட்டி செஞ்சோ நல்லாதா வந்துச்சு இப்பொ லேட்டஸ்டா செஞ்சோ கட்டியா ஒரு மாரி வந்துச்சி
அதா தண்ணி கம்மியா வச்சிருப்பீங்க நெனக்கிறே
டியாவே அப்டி அப்டியே எத்து சாப்பிட்டோ
ஆ செரி செரி தோழி அடுத்த வலி செ அடுத்த வாட்டி செய்யும் போது நீங்க தண்ணி கொஞ்சொ கூட வைங்க
ம் சரிங்க தோழி
தண்ணி கொஞ்சொ தள தளன் இருக்கும் போத எறக்கிடுங்க ரொம்ப கட்டியாவுற வரைக்கு கலக்கிட்டே இருக்காதீங்க
ம் ம்
அப்ப தா குடிக்கற்து க்கு அடுத்த வாட்டி இருந்தாலு சூடு பண்ணி குடிக்க கொஞ்ச நல்லாருக்
சரிங்க தோழி என் என்னாண்ட உங்க விஷ்யத்த எல்லாமே பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி
ஓகே தோழி நேரம் கிடைத்தால் மிகவும் பேச திரும்பவும் பேசலாம் வணக்கம் தோழி